ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது
ஆ சொல்லுங்க ப்ரோ
ஆம் இப்ப இன்னொரு டாபிக் ஒணு உங்களுக்கு ஹலோ
ஆ டாப்பிக் சொல்லுங்க
ஆ என்ன டாபிக்னா பெண்களோட வளர்ச்சி எப்டிருக்கு
பெண்களோட வளர்ச்சியா
ம் என்ன சொல்றதுன்னா சமுத சமுதாயத்துல வந்து பெண்களோட வளர்ச்சி முக்கியத்துவம் எப்படி இருக்குன்னு கேக்குறே
அதா புரியுது எனக்கு அது வந்து சுத்தமா இருக்குன் சொல்ல முடியாது ஆனா பாதி இல்ல
ஏன் பாதி இல்ல உங்க நாலேஜிக்கு என்ன இருக்கோ அத சொல்லுங்க நா சொல்றேன் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு
ஏன்னா அந்த சிட்டி எப்டி சொல்றது சிட்டியோ அப்புறொ வில்லேஜோ சரி எங்கேயோ பெண்களுக்கு இது இல்ல
முக்கியத்துவொ இல்ல
ம்
செரி ஏ முக்கியத்துவொ இல்லன் நெனக்கிறீங்க
எங்கேயு பாதுகாப்பு இல்ல ப்ரோ
பாதுகாப்பு இல்லங்கறது உண்மதா அதுல வந்து மறுக்க முடியாத ஒரு உண்ம
இப்போ ரீசண்ட்டா கூட உங்களுக்கே தெரியுன் நெனைக்கிறே இப்போ நறைய விஷயொ நடந்திருக்கு
இல்ல கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அத வந்து தவிர அது வந்து பாத்தீங்கன்னு வச்சகோங்களே அது மாரி குற்றவாளிகளுக்கு உடனே தக்க தண்டன குடுக்குணு அது ஒரு பக்கொ இப்ப பெண்களுக்கு வளர்ச்சி என்னன் கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு படிப்பு
ஆமா
அ ரொம்ப இம்பார்ட்டன் முன்னாடி வந்து ப பாத்தீங்கன்னா ஒரு இருவது வருஷொ இருவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பொம்பள புள்ளைங்க எல்லாம் படிக்க மாட்டாங்க படிக்க மாட்டாங்கன்னா யாரு அனுப்ப மாட்டாங்க ஆனா இன்னைக்கி அதோட கலாச்சாரம் மாரி பெண்களுக்கு முக்கியத்துவம் குடுக் குன் சொல்லி பெண்கள நல்லா படிக்க வைக்கிறாங்க பொம்பள புள்ளைங்களுக்கு நக போட்டுதா கல்யாணம் பண்ணி குடுக்கணுங்கறத விட இன்னைக்கி நல்ல புள்ளைய நல்லபடியா படிக்க வச்சி நாளைக்கி கல்யாம் பண்ணி கல்யாணம் பண்ணி போறப்ப அந்த பெண் குழந்தைங்கள வந்து பாத்தீங்கன்னா யாரையு நம்பி இருக்க கூடாது தா சொந்த கால்ல நிக்கணு அப்படிங்கிற ஒரு மனநிலைல பெற்றவுங்க படிக்க வைக்கிறாங்க
ஓகே
ரெண்டாவ்து பொம் இன்னைக்கி உள்ள பொம்பள புள்ளைங்க எல்லாமே நாலேஜ் பெர்சன் இல்லன்லா சொல்லவே முடியாது அத தவிர்க்கவு முடியாது
ம் ம்
எல்லா இன்னைக்கி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே ஒரு ஒரு ஒரு கிராமமா இருக்கட்டு சிட்டி யா இருக்கட்டும் இன்னைக்கி வேலைக்கு போவாதவுங்க யாருமே கடையாது படிச்சுட்டு எந்த பொம்பள புள்ளைையு வீட்ல இருக்க மாட்டாங்க எல்லாமே வேலைக்கு போயிறாங்க மேக்சிமம் ஒரு ஹண்ட்ரட் ஒரு ஒரு ஊர்ல ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேத்துல தொண்ணூறு பேர் வேலைக்கி போய்யிறாங்க பத்து சதவீத்து பேர் மட்டுந்தா யாரு வேலைக்கு போறதுல்ல பத்து பேர் மட்டு சரிங்ளா அப்படிங்கறப்போ எப்டி பெண்களோட வளர்ச்சி இல்லனு சொல்றீங்க பெண்களுக்கு எ முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்றீங்க ஹலோ ம் இல்ல அது அது அது உண்மதா அத வந்து மறு ம் அதுதா நா சொல்லிட்டேன அது மட்டு தா இங்க ப்ரச்சனையா இருக்கு
ம் மா
மீதி எல்லாமே பெண்களுக்கு வந்து முக்கியத்துவோ எல்லா விதத்திலயு கொடுக்குறாங்க அது அரசியலா இருக்கட்டு பொதுவா பொதுவெளியா இருக்கட்டு
இப்போ எது செரி இல்ல
இல்லம்மா நீ சொன்னதுக்கு நா சிரிச்சேமா சிரிச்சது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோமா
ஆ ஏன்னா நீங்க ஃப்ரீயா போறீங்க அதனால சொல்றீங்க நாங்க காசு கொடுத்து போறோ அதனால நா சொல்றே
நானு ஃப்ரீயா லா போல ம்
காசு கொடுத்து போற நாங்க நின்னுட்டு போறோ ஃப்ரீயா போற நீங்க உக்காந்து போறீங்க ஹ
நா அப்டி சொன்னனா
ஏன்னா எனக்கு இதுல அனுபவோ நெறையா இருக்கு நா காசு கொடுத்து போவே நம்ம உக்காந்துர்க்கோ அந்த அம்மாவ எந்திரின்னு சொல்ல முடியாது நா காசு கொடுத்து போறேன்னு சொல்ல முடியாது அப்டியே செரி ரைட்டு போ அப்டிண்ட்டு போவோ அது இன்னொன்னு சொல்ல போனா நா மேக்சிமம் பஸ்ல போமாட்டே ச்
ங்ளா
ஆ ஒண்ணு பைக் இல்லாடி கார் நா மேக்சிமம் பைக் தா லைக் பண்ணுவே கார் கூட அவ்ளோ லைக் பண்ண மாட்டே ஓகே ஓகே என்ன கார் பிடிக்கு உங்களுக்கு
கார் பேர்லா தெரியாது ஆனா ஜேக் ஜப்பான்ல வர கார் மட்டு ரொம்ப புடிக்கு
ஓகே ஓகே ஓகே ஓகே ஆ
கொஞ்சோ நல்லா இருக்கு
ஆ கார் ட்ரைவ் பண்ணுவீங்களா
சொல்லி கொடுத்தா பண்ணுவே
ஓகே ஓகே விடுங்க
எனக்கு இன்னு பைக்கே ஓட்ட தெரியாது
ஆ சார் எனக்கு இன்னு சைக்கிளே ஓட்ட தெரியாது நீங்க கார் அ கேக்குறீங்களே அப்டிங்கிறீங்களா
நோ நோ நோ நா சைக்கிள் தா ரொம்ப ளைக் பண்ணுவே சிரிக்கிறீங்களா சிரிங்க ஓன்னு ப்ரச்ன பெர இட்சோகே நீங்க சிரிங்க பெரா இட்ஸ் ஓகே நீங்க சிரிங்க
சிரிச்சிருக்கே நா சிரிச்சதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க
இது இட்ஸ் ஓகே ஜோக் பண்ணா யாரு வேணாலு சிரிக்கதா செய்வாங்க
இல்ல இல்ல ஜோக் ல்லா இல்ல நீங்க உங்களோட ரியல சொல்றீங்க கார் ஓட்றதோ பைக் ஓட்றதோ ரொம்ப ஈஸி நம்ம சைக்கிள் எப்டி ஓட்றமோ அதே மாரிதா
எனக்கு சைக்கிள் ரொம்ப பிடிக்கு எவ்ளோ கஷ்டோ வந்தாலு செரி எவ்ளோ ஹாப்பியா இருந்தாலு செரி அந்த சைக்கிள தா ஓட்டுவே இப்போ அதிகமா ஓட்டுவ மத்தவங்க என்ன என்னா பாக்குறாங்களோ என்ன டா இவ பெரிய பொண்ணா ஆய்ட்டா இன்னுமா சைக்கிள் ஒட்டுறா அப்டிலா சொன்னாலா நா கண்டுக்கவே மாட்ட
அம்மா ஒண்ணே ஒண்ணு சொல்றேமா நம்ப நமக்கால வாழணு அடுத்தவங்களுக்கால வாழக்கூடாது ஊர்ல வந்து தப்பா பேசுவாங்க அப்டி இப் பேசுவாங்க இப்டி பேசுவாங்க அவ பேசுறவ பேசிக்கிட்டேதா இருப்பா அது எந்த ஊரோ டவுனா இருந்தாலு கிராமமா இருந்தாலு அவ பேசுறவன வாய மூடவே முடியாது புரியுதுங்களா நம்ப நம்பளா இருந்த இருக்கற வரிக்கு ந்தா நம்ப ஃப்ரீடமா இருக்க முடியு சந்தோஷமா இருக்க முடியு ஹாப் ப்பியா இருக்க முடியு இல்லனா ஒரு உதாரணொ மட்டு சின்ன உதாரணொ சொல்றே இப்போ சைக்கிள்ல நீங்க போறீங்க நம்ள ஒரு தோ பார் இந்த புள்ள பாரு சைக்கிள் ஓட்டிட்டு அலயுது அவங்க வீட்ல எல்லா கேக்க மாட்டாங்களா அப்டின்னா நம்ப வீட்ல கேட்டா நம்ப பதில் சொல்ல போறோ அவன்ட்ட நின்னு நம்ப பதில் சொல்னு அவனுக்கு வெளக்க சொல்ணு நமக்கு அவசியொ இல்லல்ல புரியுதுங்களா அதுக்கால இன்னைக் கீன் இல்ல நீங்க என்னைக்கா இருந்தாலு எப்பயா இருந்தாலு அடுத்தவங்களுக்கால எப்பொழுதுமே வாழாதீங்க தனக்குன் நீங்க வாழ்றப்பதா நமக்கு சந்தோஷமாவே இருக்க முடியு ஐயோ அவ்ங்க இத சொல்லிருவாங்களோ அத சொல்லிருவாங்களோ அப்டின் நெனச்சு நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளால வாழவே முடியாது
அதுவு கரெக்ட்தா
ம் எந்த காலேஜ் போறீங்க
அது பேர் கேட்டா நீங்க பயோன் நெனச்சிடுவீங்க வேணா
புரியல
பேர கேட்டாதா எல்லாரு பயப்படுறாங்க அதனால தா சொல்ல மாட்ட
என்ன காலேஜ்
ப்ரெசிடென்சி
பிரசிடென்சி ஓகே ஓகே ஓகே நா சென்னையா வர போற சென்னைல வந்து தெரியவா போகுது
சென்னை வந்ததில்லயா
நா சென்னைலா வந்திருக்கேமா
பீச்னா வந்து பாத்ருக்கீங்ளா
ஆ நா பீச் வந்திருக்கே அ அப்றொ சென்னை வந்தப்ப பீச் போயிருக்க அப்புறொ அந்த சமாதி எல்லா சமாதிக்கு போயிருக்கே அண்ணா சமாதி கலைஞர் சமாதி ஜெயலலிதா சமாதி எம் ஜி ஆர் சமாதி அப்றொ பீச்ல இருந்திருக்கே அப்றொ எங்களுடைய என் என்டர்டெய்ன்மென்ட் அது தானே சென்னைக்குள்ள வந்தா எல்லா சட்டமன்றொ போயிருவாங்க சட்டமன்றொ போயிட்டாங்கனா எங்களுக்கு என்ன வேல ஒண்ணு எம் எல் ஏ ஹாஸ்டல்ல போய் தூங்கறது வேல அப்டி இல்லனா அங்க வந்து சும்மா பொழுத போக்குறதுதா வேல
ம் பார்றா
நா முன்னாடிலா சென்னைக்லா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இருந்தோ இப்பதா இந்த டைம்தா இந் இந்
எப்டி அந்த ஒரு நாள் ஃபுல்லா ஒன் டே ஆகுமோ
நாங்களாம் அங்க வீக் கணக்குல வந்துருப்போம்
இல்ல அங்க வர்றதுக்கு ஒண்டே ஆகுமான்னு கேக்ர
ஆ ஒண்டே எ எனக்கென்ன இங்க எடுத்தா ஃபோர் ஹவர்ஸ்ல திருச்சியில இருந்து சென்னை வந்துருவ திரும்பி அங்க இருந்து இங்கயிருந்து ஃபோர் ஹவர்ஸ்ல வந்துருவ
எப்டி பைக்ல வருவீங்களா
கார்ல வந்துருவோம் சென்னைலா பைக்ல்லாம் அவ்வளவு தூரம் ஓட்ட முடியாதுமா
அதான் அதான்
காரு தான் சென்னை வர்றப்பல்லாம் காரு தான்
சேரிதா
இத்தன திருப்பு சென்னை வந்த போய் நா ஒரு திருப்பு கூட பஸ்ல வந்ததுல்ல எனக்கு ரொம்ப ஆச
அது வர முடியாது வர முடியாது டிராவல்லே செத்து போயிருவீங்க
ட்ராவல்லையே டயர்ட் ஆயிருவோங்கிங்களா
ஆமா
ஏ எனக்கு சென்னை வரனு நைட் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும் நைட் தான் ட்ராபிக் இருக்காது ஆனா ஒரு வந்துடலாம் உம் பகல்ல அப்படி வர முடியாது டூ வீலர் குறுக்க போவோம் ஆளு குறுக்க வருவாங்க மாடு குறுக்க வரும் போயிட்டுருக்க வண்டிக்காரன் சர்ன்னு கட் பண்ணுவா நைட் டைத்துல இந்த லாரி பஸ் மட்டும்தான் ட்ராவல்ல இருக்கும் மேக்சிமம் அதிகம் காரு
எப்டி அங்க உங்களுக்கு டீ தான் நல்லா இருக்குமா
என்னமா
டீ டீ டீ
டீ இங்க சூப்பரா இருக்குமா
இல்ல இப்போ சும்மா இந்த மலையனூர் அப்புறம் இந்த கங்கையம்மா கோவில்
உம்
இந்த பழனி கூட ஓகே சொல்ற மாரிதான் இருக்கும்
உம் உம்
இந்த டீ மட்டும் குடிச்சா மட்டும் ஏன் தண்ணி மாரி இருக்குனு தெரியல இல்ல உங்க டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்குமா இல்ல எங்க டேஸ்ட்டுக்கு வேற மாரி இருக்குமா
இப்ப வந்து தமிழ்நாட்டுல எங்க ஃபுட்டு சாப்ட்டாலும் எனக்கு திருப்தியாவே இருக்காது ஒண்ணு மதுர ரெண்டாவது திருச்சி ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு திருச்சி தான் ரெண்டாவது மதுர
ஓகே
அதே மாரி டீ வந்து பாத்தீங்னா டீ எல்லா எல்லா இடத்துலயும் எனக்கு ஓகே வா இருக்கும் ஏன்னா எனக்கு ரெகுலராக டீ ஒரு நாளைக்கு பத்து டீ குடிச்சாதான் எனக்கு மனசே நிம்மதியா இருக்கும்
பேசுறதுலே தெரிது
எனக்கு டீ இல்லன்னா எனக்கு அப்டியே தல வலிக்க ஆரம்பிச்சிரும் நைட்டு ஒரு மணிக்கு போய் வேணா டீ குடிச்ட்டு வருவ
எப்பா நா டீயே குடிக்க மாட்ட
டீ வந்து உங்களுக்கு என்னன் கேட்டீங்கன்னா உங்க உங்களோட மைண்ட்ட அப்படியே ரிலாக்ஸ் ஆக்கும்
ஓ
காஃபி அதே மாரிதான் இங்க எங்க லைன்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல கும்போ
பாலும் குடிக்க மாட்ட
காலையில ஒரு காஃபி அதுக்கு அப்றோ குடிக்கறதுலா டீ குடிக்ணு இன்னு சொல்ல போனா நீங்க டீ காஃபி குடிக்காது ரொம்ப நல்லது
நல்லாதா அது கெடுதலுனு சொல்லுவாங்க எல்லாரு
குடிக்காதது குடிச்சாதா கெடுதல் நா சொன்னது குடிக்காதது நீங்க டீ காஃபி சாப்ட் குடிக்காதது ரொம்ப நல்லதுங்கிறே
ஆமா நா குடிக்க மாட்டா ஆல்மோஸ்ட் அதுலா
அ அந்த பழக்
ஒர்க் போறன்ல அதனா நாலு மணிக்கு டீ குடுக்கற குடுக்கறாங்க சோ ஃப்ரஸாலா எப்வுமே அவங்ளே கொடுக்கு டீ நல்ல வேல ஸ்னாக்ஸ் ஆனா குடுக்றோ கொடுக்கலனா தப்பு சோ அப்ப எல்லா வேணா வேணா சொல்வ அவரு குடி குடினு சொல்லுவாரு சோ அவரு மனசு கஷ்ட படக்கூடாது சொல்லிட்டு கொஞ்ச குடிச்சிட்டு கீழ போட்றுவ
ஆ ஆ ஆ அப்டியே பழகிறிங்க ஒன்னு ப்ரச்சன இல்ல
அதுவே திட்டுவாரு
ஆ
ஏ டீ வெஸ் பண்ற டீ வெஸ் பண்றனு
நல்ல டீ குடிக்கறது ஒரு டீ குடிக்லாமா ரெண்டு டீ குடிக்கலா அவ்ளோதா அதுக்கு மேல குடிக்க கூடாது இருந்தாலு நம்ம ஒர்க் லோட் அப்டி அதனால கட்டாயோ டீ குடிச்சுதா ஆவனு
ஆமா ஏனா அவ்ளோ வேலல்ல அது
கரெக்ட் த கரெக்டான டயத்துக்கு சாப்படவு முடியாதுல
ஆமா ஆமா அதுவு கரெட் தா
அதனால அதனால தா வேற ஒண்ணு இல்ல
ம் நம்ம முடிஞ்
நம்ம டைம் நோட் முடிஞ்சிருச்சுமா ஓகேமா அடுத்த கால்ல பாப்போ ஓகே நன்றி